ஹலோ ஆ கேக்குதா
ஆ எனக் கேக்குதுக்கா உங்களுக்கு ஓகேவா கேக்குதா நல்லா க்ளியரா
ஆ கேக்குதுப்பா கேக்குதுங்க ஆனா மிதா கேக்குது ரொம்ப சைலண்ட்டா இருக்கு சவுண்டு அ நீங்க பேச சுறது ரொம்ப லோவா இருக்கு எனக்கு
இப்ப இப்ப ஓகேவா இப்ப ஓகேவா ஆ ஓகேக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க கிட்
அ எத் எல்லா நல்லா இருக்காங்க அங்க வீட்
ம் ம் எல்லாருமே நல்லா இருக்காங்கக்கா சாப்ட்டாச்சா
இல்ல இன்னமேதா சாப்பட்னு நீங்க
நா இனிமேதாங்க்கா சாப்பிட்னு என்ன சமைச்சிங்க
இன்னைக்கு சாம்பாரு செவ்வாய்கெழமனால சாம்பாரு செஞ்சே செஞ்சு ம் கேரட்டு முட்ட கோசு பொறியல் பண்ணே அப்றோ அப்பளம் செஞ்சே அவ்ளோதா நீங்க கல்யாணோ ஆனவங்களா இல்ல ஆகாதவங்களா
இல்ல மேரேஜ் ஆயிர்ச்சுக்கா மேரேஜ் ஆயிர்ச்சு எனக்கு ஒரு பைய இருக்கான் இப்பதா வயசு ரெண்டு வயசு ஆகுது
ஓகே ஓகே எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க
ஆ ஓகேக்கா இப்ப எப்டி ஸ்கூல்லா ஓப்பன் ஆக போகுது எல்லா திங்ஸும் வாங்கிட்டீங்களா பசங்களுக்கு
ஏ எங்க பாப்பாக்கு வந்து இருபத்தி ரெண்டா தேதி தா ஸ்கூல் ஓப்பன் ஆகுது
அப்படிங்களா ஆ
ம் அவங்க வந்து இந்த பி எம்ஸ் டி கேந்திர வித்யாலயால படிக்கிறாங்க அதனால இருபத் ரெண்டு தா ஆல்ரெடி அவங்க இந்த அக்காடமிக்கு முன்னாடியே போயிட்டாங்க ஏப்ரல் ம ஏப்ரல் டூ மே மாசோ த வரைக்கு அவங்க போயிட்டாங்க அதனால முன்னாடியே வாங்கியாச்சு எதும் இப்ப நியூ புதுசா எதும் வாங்குறது இல்ல
ஆ
ஒரு பாப்பா ஃபோர்த் படிக்கிறாங்க ஒரு பாப்பா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க நீங்க ஒங்களுக்கு ரெண்டு வயசு நா ல ஒங்களுக்கு இல்ல இல்ல எதுவு பால்வாடி அந்த மாரி எதுலயு சேப்பீங்களா இல்ல
இங்க அங்கன்வாடி போய்ட்டுதாங்க்கா இருக்காங்க பசங்க போய்ட்டுதா இருக்காங்க ஆ போய்ட்டுருக்காங்கக்கா அது ஒண்ணு பிரச்ச இப்ப பாத்தோன்னா ஆ எங்க ஹஸ் பண்ட் வந்து நா மூணு வயசில சேத்துக்கினே ரெண்ர வயசில சேக்கிறதா இருந்தே வேணா மூணு வயசுல மூன்ற வயசுல சேர்த்துக்கோ அப்டின்ற மாரி சொல்லிட்டாரு செரி நா ஓகேன்ட்டே பாத்தனா சின்ன வயசுலே சேத் த்துட்டோனா அவனுக்கு சாப்ட சரியா தெரில காலைலயே தூங்கி எழுந்து போறதா இருக்கு அப்டியே ப இவ்ளோ மோ மேக்ஸிம பாத்தீனா மூணு வயசுலே பசங்கள சேத்தர்றாங்க கொழந்தைங்கள்லா
நால்லா மூணு வயசுலேதா சேத்துட்டே எங்க கெழந்தை எல்லா மூணு வயசுலயே சேத்துட்டே சேத்தா இப்ப வந்து அவங்க கரெக்டா இருக்கு மூணு வயசுலயே போனோனேயே அங்க உங்களுக்கு கொஞ்ச எல்லாமே சொல்லி் குடுத்துர்றாங்களல்ல இப்ப நால எங்க பாப்பாக்கெல்லா வீட்லேயே டாய்லெட் கழுவுறதுல இருந்து என்னா பண்றது எப்டின்னு நம்ப அங்க போய் சொல்லிட்டோன ஏன்னா அங்க அயா ம் ஆயம்மா தானே செய்வாங்க அப்ப அதுங்க அத வந்து இதுங்க ஏத்துக்க மாட்டேங்கிறப்ப கொஞ்ச கொஞ்சமா அப்டியே டீச் பண்ண ஆரம்பிச்சதுனால அப்டியே என்ன ஆயி சின்ன மூணு வயசுல இருந்தே என் கொழந்தைங்க வந்து அதுங்களே சாப்பிட கத்துக்கச்சிங்க அதுங்ளே டாய்லெட் போகுறது கழுவுறது எல்லாமே அதுங்களே கத்துக்குச்சிங்க
பரவால்ல நா எவ்ளவோ சொல்லி பாக்குறேங்கா எங்க வீட்டுக்கார்ட்ட ஒரு மூணு வயசுலயாவது சேருங்க அப்டின்னா அதெல்லா வேணா மூணு அவருக்கு சார பி டி சாரா ஒர்க் பண்றாரு மூணு வயசுல சேத்தா கொழந்தைங்கல்லா பாவமா வரு வேண்டந் து எறங்கறப்ப தூங்கிக்கிட்டே வரு பாக்க பாவமா இருக்கு அந்த மாரி எ பிள்ளைங்கள வேணா நா அனுப்பல அஞ்சு வயசுலயே நா சேத்துக்கிறே அப்டிங்கிறாரு அதுக்கே வந்து ம்
சொல்றது கரெக்ட்டுதா நானு ஒரு டீச்சராதா இருக்கே நா வந்து மேக்ஸ் டீச்சரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு எடுத்துட்டு இருக்கே ஆனா அவங்க சொல்றது அவங்களோட கொழந்தைங்கிறப்ப அப்டி இருக்கு பாப்பாங்க மத்தவங்க கொழந்த அப்டின்னு பா க்குறப்ப நீங்க சேத்து விடுங்க என்னா வீட்டிலேயே வச்சுருந்தீங்கன்னா கொஞ்ச கொஞ்ச இதா இருக்கு நீங்க சேத் து உட்டீங்கன்னா பிள்ளைங்களோட பிள்ளைங்களா என்ன ஆகுன்னா சீக்கிரமா லேண் பண்ணு செல கொழந்தைங்களா பேச்சு கூட வராம இருக்கு பாத்தீங்களா
ம் ஆமா ஆமா என்னோட பைய நல்லா க்ளியரன்ஸா பேசுவாங்கா நல்ல அதா ஒரு
பண்ணுவாங்க சேத்து விடுவாங்க ஆனா மூனு வயசல்லா சேத்து விட்ரணு இல்லைன அதுக்கப்புற நீ வச்சு வச்சுட்டு அதுக்கப் அப்புறலா நீங்க அனுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்களே அதுங்க செட் ஆகாது கொழந்தைங்களோட
ஒ அப்டிங்ளா அ
அ அப்டியே மொ மொரண்பாடா இருக்குங்க நா நர்சரிலயு வேல பாத்திருக்கே ப்ரைமரில எல்லாத்துலயு வேல பாத்தருக்கு நெறைய கொழந்தைங்கல்லா ரொம்ப எப்டி இருப்பாங்கன்னா அப்டியே ஸ்டபானா இருப்பாங்க அவ்ளோ ஒரு இதா
ஏப்ரல் மூணு ஃபினிஷ் ஆயிடுச்சு அ அக் எங்க ஹஸ் ஃபன்ட்டு கொஞ்சு வெளில இருக்காருக்கா வெள்நாட்ல இர்க்காரு நா வந்துதா சேத் த்து வுடுவே அப்டின்ற மாரி சொல்லிட்ருக்காரு இல்லங்க நானே இங்கு ஜாய்ன் பண்ணி விட்றேன்னா இத் இல்ல வேணா அவனுக் ஒன்னு சரியா சாப்ட கூடன் தெரில நீ அம்ச்சு விட்டுட்டு இன்னா பண்ணப்
அது போக போக போக போக ஸ்பூன் புடிக்க அதெல்லா பசங்ளோடப் பசங்களா அந்த ஹேண் டவல் போட்டு சாப் ப்புர்றது அதல்லா தானாவே வந்துருங் கொழந்தைங்களுக்கு அதுவே அப்பறோவ்
கேக்கலக்கா
சேர் சேர் பரவால்ல வுடுங்கப்ற அவர்இஷ்ட ப்ரகாரன் தானே
அதனால தா ச்சரின்னு விட்டாச்சு ஆனா நல்லா பேசுவா மூணு திருக்குறள் சொல் வா ஏபீஸ் திடி அ ஒரு மூதுரை கொடோ சொல்லுவா ஆ சொல்லுங்க சொல்லுங்க
பண்ணுங்கன்னா வீட்ல வந்து ஒரு நோட்டு புக்கல்லாம் எடுத்து போட்ருங்க புதுசோ பழசோ எடுத்து போட்டு பென்சில குடுத்து கிருக்க சொல்லுங்க எழுதல்லா வேணா கிறுக்கு இல்ல நல்லா கிருக்க சொல்ல கிருக்க கிருக்க அதுங்களுக்கு என் ஆகுனா அந்த கர்சிவ் ரைட்டிங் வந்து ஸ்டோக் வரு எழுதுறது நம்ப கிருக்கள்னு நெனைக்கிறோ அந்த கிறுக்கல்ல ஒண்ணுருக்கு புரியிதா நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ஷேப்ஸு எ எல்லாமே இப்பல்லா கார்ட்டூன் தானே பேஸ் பண்ணி வருத் து இப்ப லட்டு ஸ்கொய்த் ஸ்கொயரு அப்டின்னா பீமு அ
ஏதாவ்ரோ ஷேப்பு இது என்னா அ ஒரு எஃகு வச்சி இதுதா ஷேப்புனா ஓவல் ஷேப்புமா அப்டிமா
அது வந்து எப்டின்னாஆ கார்ட்டூனோட நீங்க ஒ ம் ஒப்பிட்டு சொல்லுங்களே சீக் க்கிரமா என்னாய்ருங்க புரிஞ்சுக்குங்க இன்னொன்னு என்னான்னா ஒரு கலர் ப கலரிரு புக்கிங்குல்லா வாங்கி கொடுத்து அதை என்னப் பண்ணுங்க கலர் அடிக்க சொல்லி சொல்லுங்க புரியிதுங்ளா இந்த பாக்சுக்குள்ள அடி அப்படின்னுங்க நறையா நீங்க வீட்லியே அதுங்களுக் வந்நு நறையா என்னா பண்ணுங்கன்னா குடுத்துட்டே இருக்காங்க பழைய பு க்கு இதல்லா கலந்துச்சுனா எடுத்துப் போட்டு கிறுக்க சொ நெறைய கிருக்கள் எவ்ளோ கிருக்குதுங்ளோ கொழந்தைங்க அவ்ளோ வலைக்கி அந்த ஃபிங்கர்ஸ் வந்து என்னானா ரொட்டேஷன் ஆகு
கரக்டுக்கா ஏ ஆமா ஆமா இல்ல எங்க அக்கா பசங்களு ஸ்கூல்ப் போறாங்க ஈவ்னிங் டைம்ல புக்க நோட் எடுத்து வச்சு படிப்பாங்களா ஒடனே இவனு என்னோடய எனக்கு புக்கு வேணு எனக்கு வேணும்மா பெண்ணு வேணு அப்டின் சொல்லுவாக அவங்களுக்கு தனியா நோட் எடுத்து குடுத்தா ஃபுல்லா நோட்டு் ஃபுல்லா கிருக் ஈவ்னிங்
கிருக்குள் அதா நீங்க பத்து நோட்டு நாலு வாங்கி போட்டு புது நோட்டாவே வாங்கி போடுங்க வாங்கிப் போட்டுக்கு நறைய பக்கத்த ஃபுல்லா கிறு க்கு சொல்லுங்க அதே மொத எவ்வள எவ்வளவ் கிருக்குறானோ அவ்வளவ் அவ்வளவ் க்கு அவனோட அந்த ஃபிங்கஸ்க்கு வந்து மூமண்ட்டு கடைக்குன் சொல்லுவாங்க பென்சில் புடிக்க அதுக்ராம் ள்ளய்ங்க புடிக்கிறதே ஸ்டைல் வேற மாரி இருக்கு புடிக்க புடிக்க அய்ங்களோட அந்தவ் வளைவு குடுக்க குடுக்க அந்த மூமண்ட்டு ஃபிங்கஸ் மூமண்ட்டு கடைக்கு
ஓகே ஓகே ஆனா நா பழைய நோட்டு வச்சுதா கிருக்குன் சொல்லுவே ஆனா நீங்க புதுஸ் து சொல்லி நா வாங்கி குடுத்துரே ட்ரை பண்றேக்கா கண்டிப்
ஆ பண்ணுங்க ஏன்னா நா ஏ கொழந்தைங்களுக்குப் பண்ணிருக்கே ரெண்டு கொழந்தைங்களு நா அப்படிதா மூனு வய்சுல நா கொண்டு போய் சேத்துட்டே நா ஏ கொந்தைங்களுக்கு அப்படிதா நா பண்ணி பண்ணே பண்ணதுனாலதா நா அத எக்ஸ்பீரியன்ஸ் ஸு டீச்சிங்ல இருக்கறனால நா நறைய பேரண்ஸ்ஸுக்கல்லா சொல்லிருக்கே எழுத ஸ்லோ ரைட்டிங் பேரண்ட்ஸ்கு ரொம்ப எழுத்தே வராத கொழந்தைங்களுக்கல்லா நா வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலரா இந்த மாரி குடுத்து செய்ய சொல்லுவே ஒரு கிளாஸ்ல வந்து லாஸ்ட் பீரியட் வந்து எப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி வெச்சு எழுத வெப்பே ஒரு போர் லைன் நோட்ட போட்டு எழுதுங்க அப்படின் சொல்லி
ம் ஏ பைய ஓகேக்கா ஏ பைய அனா புடிக்குதாங்க்கா நல்லா புடிச்சுதா எழுதுறா அவனுக்கு நா ஒரு ரெண்ர வயசுலே அத பிடிக்க சொல்லி குடுத்துட்ட நோட்டு குடுத்து அனா அந்த பழைய நோ ட்ட தா வச்சி நா ஆ மூணு வயசு ட்டாயிச்சி இதுக்கப்பறமா கிருக்கிக்கிட்டுதா இருக்கா இந்த ஸ்டாண்டிங் லைன் போடுவா ம் சொல்லுங்கக்கா
அடுத்த வருஷோ இப்ப நீங்க போய் உட்டாலுமே அவ ஈஸியா பிக்கப் பண்ணிருவா கைப்பிடிச்சு எழுதணுன் அவசியோ இல்ல உங்களுக்கு அவனே என்ன பண்ணுவா விட் டுமா நானே எழுதறே அப்டின் சொல்லிட்டு அவனே என்ன பண்ணுவான்னா எழுத ஆரம்பிச் சிருமா ஏன்னா இப்ப எங்க போனாலு கேர்சீவ்லதா எழுதுறாங்கன்னா என்னா எழுதுறாங்கனே புரியாது அப்ப அவனே அவனுக்கே ஆட்டோமேட்டிக் கா என்ன ஆயிருன்னா எழுத வந்துரு ஆக்சுவலா ஏ பொண்ணு வந்து லெப்ட் ஹண்ட்டு சின்ன பொண்ணு அவ லெப்ட்டுலதா எழுதுனா
அக்கா நல்லா படிப்பாங்கன் சொல்லுவாங்க ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குன் சொல்லுவாங்க ஆ ஓ அப்படிங்களா ஆ
பண்ணிகிட்டே எனக்கு லெஃப்ட்ல ஸ்பீடு வரலன் சொல்லீட்டு நா சடனா நா மாத்திட்டே கைய மாத்திட்டே அதே மாரி தா ஏ சின்ன பொண்ணு அப்டி தா லெப்ட் ஹேண்ட் எல் கே ஜி யு கே ஜிலா லெப்ட் ஹேண்ட்டுல தா எழுதுவா கா தப்பு தப்பா போடுவா தலைகீழியா போடுவா அவளுடைய நேமே எப்டி எழுதுவானா எங்க பாப்பா பேரு நேம வந்து தலைத்தலைலா போடுவா எஸ்செல்லா இப்டி போடுவா மூண இப்டி போடுவா ஆற வந்து ஒன்போது மாரி போடுவா ஏன்னா லெப்ட்டுல அப்படிதானே வரூ அப் பறோ நா சடனா என்ன பண்ணீட்டே ஒரு பீரியட்ல இது ஒத்து வராது நம்பர்லா பத்தா அங்க ஒரு நம்பர இரு இ ஒர் நம்பர் எழுதிருக்கான் சொல்லி அப்படியே டோட்டலா நா என்னா பண்ணீட்டே ரைட் ஹேண்டுக்கு மாத்தீட்டே அவள இப்பயுமே ரைட் ஹேண்ட்ல எழுதுனாலுமே அந்த லெப்ட் ஹண்டோடது தா அவளுக்கு வருது
கொஞ்ச நாள் எழுதீட்ருந்துட்டாங்க இல்லயா அது கொஞ்ச நாள் மாறு
இந்த மூண் எல்லா எப்டி போட்டு அணுப்பூடுவான்னா இப்படி போடுவா எல்லாமே இப்படி திருப்பி திருப்பி ஆ இப்ப ஒன்போது எப் அப்படின்னா நயன் மாதிரி போடுவா பீய வந்து நயன் மாதிரி போடுவா நெறயா
யா
அவளோட எழுத்து எகிலியா எழுதி வெப்பா அதுக்கப்பறமா நா சட
ன மாத்திட்டேன்னா பின்னாடி போக போக ஓவரா எழுதுதுன்னா நம்ம புள்ளைங்கள எழுத வராது கட கட ம் அப்டின்னு பண்ணீட்டே நா மாத்திட்டே ம் ஓகேங்க அப்பறோ என்ன சமையல் நீங்க என்ன சமச்சீங்க
இன்னிக்கு இது கரணக்கெழங்கு போட்டு புளி கொழம்பு மாரி வெச்சிருக்கேங்கா
ஆ ஓகே ஓகே கேக்குது கேக்குது பேசுங்க அ கேக்குது கேக்குது பேசுங்க
ஆமாமா
வீணா போகுது அப்டின் சொல்லி தீட்டினாரு அதனால வெறகடுப்புல வச்சிருக்கே கொழம்பு கொதிச்சிட்ருக்கு
ஆ சேர் சேரி சேரி நல்லா இருக்குல்ல
ப இன்னொரு பையெ என்ன கா படிக்கிறாங்கன் சொன்னீங்க தேர்டா போர்த்தா ஆ என்னா படிக்
ஃபோர்த்து படிக்கிறா ஃபோர்த்து ஸ்டேண்டர்ட் படிக்கிறா இன்னொரு பாப்பா இப்பதா நா ஃபஸ்ட் ஸ்டேண்டர்ட் சேத்திரிக்கே
ஆ எப்டி நீங்க அதே ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்ளா இல்ல வேற பாப்பா படிக்கிற ஸ்கூல்லயேவா இல்ல ஆ
டில் கவுர்மண்ட்டு நா பிரைவேட்லதா ஒர்க் பண்ணீட்ருக்கே
ஆ இங்கயே நா ஸ்கூல்ல ஒரு த்ரீ இயர்ஸா ஒர்க் பண்ணே கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணெக்கா அப்றோ தம்பி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சி அப்றோ தம்பி ஃபார்ம் ஆயிட்டா அப்டியே இப்ப வீட்ல தா இருக்கே தம்பிய பாத்துட்டு இதுக்கப்றோ உங்க ரெசியூம்லா குடுத் துட்டு வந்துருக்கே அ கூப்புட்றேன் சொல்ருக்காங்க இவரு போகாத அப்டின்ற மாரி சொல்லிட்ருக்கார் நா வந்தது பாத்துக்கலா அப்டின்றாரு அதனால எல்லாத்தையு ஸ்டாப் பண்ணிட்டங்கா
டூஷன்ஸ் வச்சி எடுத்துகிட்ருக்கே பிளஸ் ஒன் பிளஸ் டூ வரைக்கு பிள்ளைங்களுக் எடுத் துட்ருக்கே அதுல நெறையா பிள்ளைங்க வருங்க கவர்மெண்டுஸ் டேட்டு மெட்ரிக்குலேஷனு கே வி எல்லா பிள்ளைங்களுமே
ஓகேக்கா நம்ம நெஸ் நெக்ஸ்டு காலர்ல நம்ம பாக்கோக்கா ஆ ஓகேகா பாய்கா